கேக்குது ஹாய்
என்ன பண்ற
சாப்ட்டுட்டு இப்பதா உக்காந்துட்டுருந்த சும்மா நீ என்ன பண்ற
நானு சும்மாதா உக்காந்துட்டுருந்தே நா இன்னு சாப்பல்ல நீ சாப்ட்டியா
ஓ சாப்ட்டுட்டேனே
என்ன சாப்ட்ட ஓ பரல நா இனிமேல் தா சாப்புடுவே லைக் மத்தியசோறு தா சாப்புடுவே
ம் ம் மானிங் சாப்பட மாட்டீங்களா
இல்ல நா டெய்லி கொஞ்ச இல்ல நா லேட்டா எந்திருக்கறனால அது அப்டியே மத்தியானமே சாப்ட்டு பழகி போயிருச்சு
ஓ நா வந்துட்டு மானிங் சீக்கிரமா எந்திரிச்சிருவே அதனால ப்ரச்சன இல்ல
அதனா நைட்டு சீக்கிரமா தூங்கிருவீங்களா நீங்க
ஆமா கரெக்டா தூங்கிருவே
நா வந்து நைட்டு கொஞ்ச லேட்டாதா தூங்குவே அதனால காலைல லேட்டாதா எந்திரிப்பே
காலேல சீக்கிரமா எந்துருச்சுருவே நா அதனால நைட் சீக்கிர தூக்க வந்துரும்
அப்டிங்களா எனக்கு எவ்வள நா காலல எவ்வள சீக்கரமா எந்திரிச்சா கூட நா ஒரு ரெண்ர மூணு மணிக் முன்னாடி தூங்கவே மாட்ட
அது உங்களுக்கு பழக்கோ இல்லல்ல அதனால நீங்க வந்துட்டு அத அப்டியே பழகீட்டீங்கனா கரெக்டா இருக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு தூங்காம இருந்து ஒம்போது மணிக்கு தூங்குனீங்கனா கரெக்டா இருக்கு
இல்ல நா காலேல அஞ்சு மணிக்கு எந்துருச்சேனா திருப்பி மத்தியான படுத்துடுவே ஆனா நைட்டு எனக்கு தூக்க வராது அது அப்டியே பழகி போயிருச்சு சும்மா நைட்டு் ஒரு ரெண்டு மூனு மணி வரைக்கு வீட்ட சுத்துவே டிவி பாப்பே போன் பாப்பே புக்கு படிப்பே அதனால அப்டியே எனக்கு பழகி போயிருச்சு நீங்க எப்டி அஞ்சு மணிக்கு எந்துருச்சு என்ன பண்ணுவீங்க ஹலோ உங்களுக்கேக்குதா ஹலோ